ஹலோ
ஹாய் என்ன பண்றீங்க
எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறோ பேசுறீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
அடேங்கப்பா வீட்ல எல்லாரு சௌக்கியமா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க சூப்பரா இருக்காங்க
செய்றாங்க
ஆ அவங்கல்லா படிக்கிறாங்க வீட்டுக்காரர் எல்லா இருக்கார்
சுகர் எப்டி இருக்கு அவருக்கு
ஆ கொஞ்ச பரவால்ல பேலன்ஸ்டா போகுது எப்பயாவது கால் எரிச் ச்சலா இருக்குன்னு சொல்றாங்க
செரிப்பா
அங்கே அண்ணே என்ன பண்றாங்க
அவுங்களுக்கு அந்த சுகராலதாப்பா கஷ்டப்படுறாங்க
அல்லல்லா ஐ ஐயயோ என்ன இப்புடி சொல்லிட்டீங்க
ஆமா
ம்
என்ன செய்யணு எதுனாலு ஒரு கை வைத்தியோ கொஞ்சோ ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச மாத் த்தர மருந்துகள் வாங்கி தரே காலைல கொஞ்சோ கம்பு க கம்பு இங்க இது இருக்குல்ல கம்பு சோளோ
ம்
இப்போ பார்லி இதெல்லா நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுக்குருவ அந்த பால்ல போட்டு கொஞ்ச மிக்ஸ் பண்ணி தருவே இந்த கவுனி அரிசி பச்சைப்பயிறு இதெல்லா போட்டு கொஞ்ச வரு து அத கொஞ்சோ காலைல எழுந்திரிச்சது கொஞ்சோ கூழ் போட்டு தருவ இப்டியே கொஞ்சோ கை வைத்தியோ
ம்
பனங்கெலகல்லா சாப்டானா நல்லா இருக்குனு சொல்லுவாங்க அத கொஞ்சோ சாப்றாங்க அதையு பொடிச்சு வச்சிருக்கே காய வச்சி வேக வச்சு காய வச்சு இப்டியே போகுது வைத்தியம் பாதி உணவே மருந்துங்கிற மாரி போகுது
சேரி சூப்பர் சூப்பர்க்கா இந்த மாதிரி எல்லா வந்து யாருமே இந்த காலத் காலத்தில பண்ணி எல்லா குடுக்க மாட்டேங்கிறாங்க கா ஈஸி ரெடி டு மிக்ஸ் ரெடி டு குக் அந்த மாரி பேக்கெட்டு வாங்கி பண்ணிறாங்க அது ரொம் ரொம்ப பேர் வந்து ஈஸியா வந்து கிடைக்குதுன் சொல்லிட்டு அத தண்ணில மிக்ஸ் பண்ணி இந்த மாரி பால்ல மிக்ஸ் பண்ணி குடுச்சிக்கிறாங்க என்னதா நம்ம வீட்ல நம்ம கையால நம்ம ஹைஜீனா செஞ்ச மாரி வெளில கெடைக்குமாக்கா நம்ம செய்யறதுதா வந்து என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து கொஞ்சோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு ஓகே நம்ம செஞ்சிருப்போ அப்டின்னுட்டு
நம்மளும் நல்ல கரெக்டான மெஷர்மெண்ட்டு போட்டு செஞ்சா இன்னு நல்லா இருக்குமல்ல இருக்காங்க வீ அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி இருக் காங்க வீடுகள்ல நமக்கு இது திருப்தியா இருக்கு நம்ம செய்றதுனால நம்மளுடைய திருப்தியாவு இருக் கது ஆரோக்கியமாவு இருக்கு
உங்களுக்கு எப்டி இந்த ஐடியால்லா கெடைக்குது
கொஞ்சோ யூடியூப்ப பாப்பேம்ப்பா அதுக்கப்புற என்ன செய்வ நா நமக்குன்னு என்ன தோணுதோ அத கொஞ்சோ நா பாத்துகிருவ ஓ ஓவ்வொரு நாளைக்கு ஓவ்வொர் சட்னி கொள்ளு சட்னி எள்ளு சட்னி இன்னைக்கு கோவக்கா சட்னி பாத்த அதுவு நல்லா இருந்துச்சி பாக்க இன்ஸ் பாக்கணு அ ட்ரைப் பண்ணி பாக்கணு ஒரு நாளைக்கு ட்ரைப் பண்ணி பாத்
அப்போல்லா பொரியல் இந்த மாரியே வச்சி முடிச்சுடுவோ இங்க சட்னிங்கு போது டிஃப்ரெண்டா இருக்கு
ஆ நல்லா இருந்துச்சு கொள் இது எள்ளு இது போறாங்க
ஓ
இன்னொரு ஏதோ ஒரு ரெசிபி போட்டாங்க அது ரெண்டையு போட்டு வறுத்து கோவக்காவையு போட்டு வறுக்குறாங்க பச்ச மிளகாய் போடுறாங்க அதுல சீரகமும் இது ஆவா போறாங்க வெள்ளப்பூண்டையு நல்லா இருந்துச்சு பாக்கவே நமக்கு நல்லா அது கு பொறியல் இதெல்லா சாப்றதுக்கு நம்ம அந்த ச ட்னிய சாதத்துலயே கலந்து சாப்பிட நல்லா இருக்கு
செரி செரி செரி ஒரு நேரோ வந்து சோம்பேறித்தனமா இருக்கம் போது ஒரு ஒரு கூட்டு ஒரு பொறியல் வச்சு நம்ம சாப் படணுமா கொழம்பு செய்யணுமானு யோசிக்கம் போது இந்த மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் செச்ச ஒரு சட் னி செஞ்சு சாப்பாடுல பெசஞ்சு சாப்டம் போது ஹெல்த்தி அண்ட் என்ன சொல்றது
நல்லெண்ணெயில ஊத்தி சாப்பிடைல நல்லா இருக் கு சுடு சோறுக்கு அத வந்து நம்ம புள்ளைங்களு கொஞ்சோ ஃபாலோ பண்ணாதா நமக் கு செரமமு இல்லாம இருக்கு அவுங்க எங்க எதையு சாப்பிற்றாங்க
ஆமா
அவுங்களு நானு சாப்ட்டுக்கிருவோ பிள்ளைக சாப்பிடணுமே
ஆமா ஆமா கரெக்டுதா நீங்க சொல்றது
இந்த காலத்து புள்ளைகளுக்கெல்லா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இப்படியே போகுது அவுங்க சூழ்நிலைகள் எல்லா அதுதா ரொம்ப டேஸ்டா விரும்பி சாப்
ஆமா ஆமா ஆமா அது வேற நைட் எல்லா வெள்ளன சாப்டுட்டு நம்மெல்லா படுத்துருவோ ஆனா இப்ப எப்பிடி இருக்காங்கானா கா நைட்டுக்கு அப்புறோந்தா எங்களுக்கு டெம்ட் ஆயிடுச்சினிட்டே வெளிய டூவீலர் ஓ இரு ந்திச்சுனா கெளம்பிர்றாங்க வெளியில நைட்டுக்குன்னே இப்படி சாப் பிட நெறிய எடோ எல்லா இப்ப இருக்குக்கா அப்ப அந்த மாரி எடத்துக்கு போயி அவுங்க சாப்ட்டுட்டு வறாங்க அப்ப நம்ம நைட் இந்த டைம்ல இதுக்கு மேல வந்து நம்ம பாடி பாட்ஸ் எல்லா தூக்கம் இல்லாம இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப வந்
ஈஸ்ட்ரோஜென் வந்து நமக்கு வந்து ஹா ர்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் சொரக்கு நைட்டுக்குதா அது வந்து அது எதுனால ஏனா நல்லா தூக்கோ வரு நம்ம வந்து ரீ புரொடக்ஷன் பண்றதுக்கு வந்து ரொம்ப ச நல்ல இது கொண்டு வரு ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னைக்கு இந்த ஐ டி ஃபீல்டு வந்துச்சுல்ல எங்கேயோ எதோ கேப்போ இன்னைக்கு ஃபுல் அண் ஃபுல் ஐடி ஃபீல்டு போறதுனால
ஐடி ஃபீல்டு இந்த கொரோனா வந்தது வச்சது எல்லாமே இதுங்களுக்கு ஒன்னு
சமாயிருச்சு பிள்ளைகளுடைய நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிருச்சுப்பா
நைட்டு முழிக்காட்டீனா ஆ நீ இல்ல நைட்டு தூங்கிடுவ நீ எல்லாம் பேசாத நீ எல்லா வந்து சின்ன பைய நீ சொம்பு அப்படின்னெல்லா சொல்லி வந்து பெட் நேம் வெச்சு வந்து பிள்ளைகள வந்து இது பண்ணாங்க அப்ற நைட்டு முழிச்சானாதா கெத்து அது மாரி அந்த இந்த மைண் செட் வந்து மாறிற்து அந்த அது பண்ண கூடாது இதுதா அப்டிங்கிற அந்த இதே போயிடுது ஏ முழுச்சா என்னா உங்களுக்கென்ன உங்களுக் ஏ டிஸ்டப்பன்ஸா இருக்கா உங்களுக்கு தூக்கோ வந்தா போய் தூங்குங்க எங்களுக்கு வரல நா என்ன செய்ய அப்டின்ற மாரிதா கேக்குறாங்க
நாம நல்லதுக்கு சொல்றோங்கிறத புரிஞ்சுக்க மாட் டிங்கிறாங்கங்க அவங்களுடைய வாழ்க்கைய அவுங்க வாழ பழகுறாங்க அதுதா உண்ம இந்த தலமுறைக்கு கடவுள் தா எல்லாத்தியு காப்பாத்தணு
ம் அண்ணே வந்தாங்களா ஊர்ல இருந்து இந்த தடவ
இல்லையேப்பா அண்ணே இன்னு சென்னையில தான இருக்காங்க இன்னு வரல வருவாங்க ஒ அ ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப் பறோ வந்தா வருவாங்க
அப்ப சுகருக்கு எப்டி அவுங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க இங்க இருந்தான நீங்க எதாவ்து பாத்து பாத்து செஞ்சு தருவீங்க
இல்ல நா பவுட்ரு போட்டு தந்துருவேம்பா இல்ல இல்ல பவுட்ரு எல்லாமே ரெடிமிக்ஸ் நா இங்க ரெடிமிக்ஸ் பண்ணி தந்து அனுப்ச்சுருவ அவுங்ளுக்கு இந்த தடவ கூட கொய்யாப்பழோ எலையெல்லா காய வச்சு அலசி காய வச்சு வீட்டுக்குள்ளயே காய வச்சு பவுடர் பண்ணி தந்தனுப்ச்சிருக்கே அதுக்கப்பறோ பனங்கிழங்கு பவுட்ரு கேட்டாங்க ஆவாரம்பூ பவுட்ரு கேட்டாங்க
சேரி சேரி
எல்லா செஞ்சு தந்தனுப்ச்ருக்கோ கொஞ்சோ கொஞ்சோ அது அய்ங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிருவாங்க அப்றோ சென்னைல வந்துட்டாங்கன்னா இங்க நம்ம செய்ற வே அதையே செஞ்சு தந்தா சாப்ட்டுக்குருவாங்க
ஒ ஒ ஒ ஒ அ இதெல்லா வந்து கேக்க மாட்டீங்குதாக்கா இன்னொன்னு வந்து ஒரு பூ பன்னீர் பூ ஓ அது நைட்டே தண்ணீல ஊறப்போட்டு காலைல வந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்ளே அந்த மாரி எல்லா இப்ப பண்றதில்லையா
எல்லாமே செய்றாங்கப்பா எல்லாமே ஒரு நாளைக்கு வெந்தயோ ஒரு நாளைக் கி பன்னீர் பூ ஒரு நாளைக்கு கொய்யா எல ஒரு நாளைக்கு ஆவாரம் பூ ஆ ஒரு நாளைக்கு வந்து இன்னைக் இப்ப இந்த தரவ புதுசா மு க்கிரட்டை கீரை தந்து அம்ச்சிருக்க அவுங்களுக்கு அ அந்த பொடிய வாங்கி தந்தனுப்ச்சிருக்கே
ஓ
அந்த மாரி ஒவ்வொ
ம் கடைல அந்த பொடி வந்து போய் வாங்கனீங்களா இல்ல நீங்களே வந்து இது பண்ணீங்களா மு
இல்ல இல்ல அது வந்து நமக்கு இங்க கெடை க்காது கெடைக்கிறது வந்து ரோட்லதா கெடைக்கு அது வந்து அத வாங்கி நம்ம இது பண்ணோனா நெறைய நமக்கு தேவப்படு அது மழ காலமா இருக்கணு இப்போ வெயில் காலமா அவ்ளோ இ தா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா கெடைக்கல அதனால நா எ அத எடுக்கல ஸ்டே அத எடுக்கல கைல இந்த தடவ பொடி தந்தனுப்ச்சிருக்கே பாக்கலா தேவன்னா அதுக்கப்புறோ நம்ம ரெடி பண்ணி தந்துக்
சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி சே அதோட நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பட சொல்லுங்க டைம்க்கு சாப்பட சொல்லுங்க டைம்க்கு
அதெல்லா கரெக்டா செய்வாங்க எவ்ளோதா இருந்தாலு நம்ம எவ்ளோதா வேல நம்ம சொன்னாலு அவுங்களோட வேலைகள்னாலயே சுகர் ஏறுது
ஒர்க் ப்ரஷரு அதெல்லா வந்து ரொம்ப எடுத்துக்க வேணானு சொல்லுங்க ரிலாக்ஸ்டா இருக்க சொல்லுங்க நல்லா டைம்க்கு சாப்படணு அவுங்களுக்கு பசிக்காம கொஞ்சோ பாத்துக்கோங்க இல்லனா ஃப்ரூட்ஸ் எல்லா சாப் புட சொல்லுங்க நல்லா ஃப்ரூட்ஸ்ஸு கீர அதெல்லா நல்லா சாப் பட சொல்லுங்க அதல்லா சாப்ட்டுக்கறாங்களா
வந்தாங்கன்னா செய்வாங்க இங்க வந்தானா சாப்புடுவாங்க அங்க இருக்கைய் லே என்ன சாப்படணுமோ அத ஹோட்டல்ல வாங்கி கொஞ்ச சாப்ட்டுக்குருவங்க கொஞ்சோ ஆக்கி சாப்ட்டுக்குருவாங்க அந்த வேலைக்கு ஏத்த மாரி அவுங்க மாறிக்கிருவாங்க கொஞ்சோ
ஆ ஆமா வெளிய போயிட்டு வந்தனா ஒரு லெமன் புளிஞ்சு லேசா ஒரு சிட்டிங்க தஸ் உப்பு ஒரு சிட்டிங்க இது போட்டு ரெஃப்ரஷ்மெண்ட்கு குடிக்க சொல்லுங்க லெமன் வந்து இந்த மாரி குடிக்கிறனால ஃப்ரெஷர் எல்லா வந்து கொஞ்சோ கண்ட்ரோலா இருக்கும் ம்
அதெல்லா செய்வாங்க
ஒரு நேரோ லெமன் போட்டானா ஒரு நேரோ உங்களுக்கு இது இருக்குல்ல அது என்ன
சப்ஜாவ வெத போட்டு தருவேங்க இங்கயும் நா செஞ்சு தரே சப்ஜா ஆ சியா சீட்ஸு சியாசீட்ஸ் பளக் சீட்ஸு இதெல்லாம் பவுடரு பண்ணி வச்சு பாப்பாக்கு நா உருண்ட புடிச்சு தருவே நட்ஸ் எல்லா வச்சு
ஓ இல்ல அந்த இன்னன்ன என்ன
என்னதுப்பா
இன்னொன்னு எலுமிச்சம்பழோ மாரி கிரீனாே பெருசா இருக்குமே இந்த ஊருகால்லா சாப்பிடுவோமே பேரு என்னமோல்ல நார்த்தேங்கா அதுவும் வந்து லெமன் மாரி புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க
ம் அது வந்து கடாரங்கா கடா ரங்கான்னு ஒண்ணு இருக்கு நார்த்தங்கா மாரியே கடா ரங்கான்னு ஒண்ணு இருக்கும் அததான் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பறிப்பாங்க ஆமா அதுதா வந்து ஜூஸ் போட்டு சொல்லுவன் ஆமாப்பா அது வந்து கடாரங்காங்கிறது கசக்காது உங்களுக்கு அதுவும் இருக்கு அதுக்கப்பறோ இன்னொரு நல்ல பெருசா ஒரு பழம் இருக்கும் சிகப்பு கலர்ல அது சாத்துக்குடி மாதிரி இருக்கும் அதுவும் இருக் இருக்கு அது பப்ளி மாஸ் சொல்லுவாங்க அதுவும் சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொ
ஆ அந்த மாரி ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுங்க அது கெடைச்சானா அது வந்து ஒருத்தட எங்க மாமா வந்து லெமன் சைஸ்ல கொண்டு வந்தாரு கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாயி கொண்டு வந்து எனக்கு இது நல்ல வெயில்ல வந்தவரு டக்குனுுட்டு இதுல எனக்கு ஜூஸ் போட்டு தாம்மா அப்டின்னாரு அவருக்கு கொஞ்சோ போட்டு நா வாயல் எடுத்து குடிச்சு பாக்குறே கஷக்குன்னு நெனைச்சே லெமன் டேஸ்ட்லதா இருந்தது நம்ம இவ்வளவு நாளா நாத்தேங்கான்னா கசக்குன்னு நெனைச்சோமே
ம்
ஆ இது எப்டி இருக்கு அப்டின்னு நெனைச்சே எதுவுமே டேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து இது நல்லால நேட்டு நம்ம ஒதுக்க கூடாது டேஸ்ட பண்ணி பாத்தால தா அதோட சுவை தெரியு அப்படனு நெனைச்சு
ஆமாப்பா சேரிப்பா ஒரு நிமிஷோ நா சொல்றத கேளுங்கப்பா யாரோ வந்திருக்காங்க வீட்டுல வெளிய ல்ல கதவு தட்டுறாங்க சரி நா யாருன்னு சொல்லி நா பாக்குறே என்ன ஓகேப்பா பாய்ப்பா
மைக்கா
ம்